வணக்கம் வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீ்ட்ல எப்டிருக்
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா இனிமே தானா
இல்லல்ல சாப்ட்டோ நாங்க எப்போமே நைன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்குள்ள முடிச்சிருவோ எப்டியு
ஆ ஆ என்ன சாப்பாடு நைட் இரவுக்கு ஆமா சாப்
இரவுக்கா ஆமா எங்க வீட்ல வந்து சப் ப்பாத்தி சிக்கன் குருமா பண்ணிருந்தே
ஆ ஓ சிக்கன் குருமான்னா எப்டி
அது என்னனா இன்னைக்கு காலைல எப்பவுமே நாங்க வந்து புதன்கெழமைல வந்து இந்த எதாவ்து ஒன்னு இதுதா நான்வெஜ் தா சாப்டுவோ சேரின்ட்டு இன்னைக்கு காலைல வாங்கிட்டு வந்தாங்க அப்பவே அதுலயே வந்து ஒரு அ கிரேவி மாரி பண்ணிட்டு ரசமு பண்ணியருந்தே செரி சாய்ங்கால திரும்ப ஒரு கொழம்பு வெக்கணுமே அப்டின்றதுக்காக அத என்ன பண்ணிட்டே அந்த கிரேவிலே கொஞ்சோண்டு தேங்காவு கேஷ்யூவு அ முந்திரியு அரைச்சு ஊத்திட்டு அத ஒரு குருமாவா வச்சுட்டே அவ்ளோ தா வேல முடிஞ்சுருச்
இதனா
ஆமாம்மா கொஞ்சமா தேங்கா அரச்சு ஊத்திருவோ ஆமாம்மா
இந்த நைட்டு அ அந்த கறிய நைட்டு கறியா வறுத்தாச்சு
அவளதா முடிஞ்சிருச்சு மூணு வேலையு ஓட்டியாச்சு
அதா
ஏனா இப்ப இந்த வெயில்ல நின்னு சமைக்கிறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு மூணு வேலைக்கு மூணு வேல ஆமா நா எப்பவுமே வந்து ஒரு மூணு வேலைக்கு மூணு இதுதா செய்வே ஆனாலு வந்து இது என்னடானா
ஆ மூணு விதமா தா சாப்ட சமைப்பீங்க
ஆமா அப்டிதா சமைப்போ ஆனா ஒரு சில நேர நமக்கே சோம்பேறி தனமா இருக்குல்ல சை இன்னைக்கு செய்யவே வேண்டா ன்ற மாரி இருக்குல்ல அந்த மாரி இருக்கிறதுலதா இந்த மாரி அப்டியே செஞ்சாச்சு ஆமா ரொம்ப கடுப்பா இருக்கு வெயில்ல நிக்கவே முடியல அங்க போய் நின்னு
வேற இதுக்கு அதா
அது கரெட்டு தா ம் நம்ம போய் அங்க போய் நின்னோனா அப்டியே வேர்த்து கொட்டுது எங்கிட் டு நம்ம அங்குட்டு நின்னு பேசி சே நிக்கவே முடியல அதுவு பசங்க வேற இருக்கிறதுனால நை நைன்னு கூப்ட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு வழியா இதையு முடிச்சிருவோ அப்டின் ட்டு முடிச்சுட்றது நீங்க என்ன சமைச்சீங்க
கேக்குதா
கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா